லீ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கன் தோழி சாப்ட்டீங்கிளா சமச்சாச்சா
ம் தோழி சொல்லுங்க
தோழி எனக்கு ஒரு சந்தேகம் தோழி நீங்க எப்டி நீங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கூட இவ்ளோ ஃபிட்னஸ்ஸா இருக்கீங்க தோழி
ஆ ஆ
நீங்க பிட்னஸா இருக்கீங்கல்ல தோழி அத பத்தி சந்தேகம் கேக்கணும் தோழி உங்கிட்ட நானு
ஆ ஆ சொல்லுங்க கேளுங்க கேளுங்க
நீங்க காலை உணவு என்ன தோழி எடுப்பீங்க
காலையில மேக்சிமம் வந்து லைட்டா தா எடுத்துக்கிருவன் ஆ சப்பாத்தி ஆ அப்புறம் இந் அந்த சிறுதானிய உணவுகள் நறையா எடுத்துக்கிருவன் நானு அப்புறம் வந்து ஆ ரெம்ப நாள் வந்து ஜிம்முக்கு வேற போயிட் டுருந்தன் ஒரு வருஷமா அப்ப இப்ப போகல ஒரு நாலஞ்சி மாசமா ஆவும் போகல டைமே செட்டாகல வீட்லதா இருக்கிறே அப்புறம் நா டயட்லா நா அதிகமா டயட் எடுப்பே டையட் இருந்துக்கிருவன்
ஜிம் போகுமோதோ நீங்க என்னன்ன உணவு வழக்கம் இருந்துச்சி தோழி ஒங்களுக்கு
ஜிம்மு ஃபுட்தா அவங்க ஜிம்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா டைட்டீஷியன் இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது தனி ஸ்பெஷலா நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம கேட்டோன்னா அதுக்கு தனியா ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும் அதனால வந்து நா ஒரு ஒரு த்ரி மந்த்து மட்டும் ஸ்பெஷல்ல சேந்துருந்தே அப்புறம் வத்து ஆ எனக்கு வந்து ஜிம்மு போனாவே நம்ம ல ஆல்ரெடி நம்ம எவ்ளோ என்ன சாப்பறணுன்னு சொல்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்ல ஆ அத பத்தி எதுக்கு தனியா அவங்களுக்கு ஸ்பெஷலுக்கு வேற தனியா வேற ஃபீஸ் கட்டணு சொல்ட்டு ஏ ஃபீஸ் வந்து கம்மி பண்றக்கானி அந்த இது எடுத்துக்கிறல்ல ஆனா மேக்ஸிமம் வந்து ஜிம் போனா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவாங்கள சோறு ரைஸ் வந்து கம்மியாதா எடுக்கணும் ரொம்ப எடுத்துக்க கூடாது அப்போ புரோட்டீன் நறையா எடுத்துக்கிறணும் புரோட்டீன் ஐட்டங்கள் ஆ அது மாரிதா சொல்லுவாங்க நம்ம சோறு அதிகம் சாப்ட சாப்ட ஒடம்பு வந்து பொது பொதுன்னு ஆகுன் சொல்வாங்க ஆ பாத்தீங்கன்னா தொப்பலா அதிகம் வரும் சோறு நிறைய சாப்பிட்டா அதனால வந்து நம்ம வந்து ஆ உடம்பு வந்து ரொம்ப பொது பொதும்னுஆகும் சோறு நிறைய சாப்பிடுறவங்களுக்கு அதனால வந்தீங்கன்னா சிறுதானியங்கள வந்து கம்பு கேழ்வரகு கோதுமை அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கிடணும் புரேட்டின் ஐட்டங்கள் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க கொழுப்பை வந்து அவாய்ட் பண்ணிடணும் இப்ப மட்டன்ல நிறைய கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி சாப்பிடனும்ன்னு சொல்லுவாங்க
புரியுதுங்க தோழி நம்ம
இத நம்ம பேக்கரி ஐட்டமெலாம் அவாய்ட் பண்ணிடணும் கோதுமை சேர்த்துக்கரலாம் வீட்டு அந்த மாதிரி
வீட்டு ஆனா மைதா அந்த பேக்கரி இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷானது சாப்பிடலான்றீங்க தோழி
ஆமா அப்புறம் காய்கறிகள் அப்புறம் வந்து நட்ஸு ஆல்மண்ட அப்புறம் வந்து அந்த பூசணி விதை அது நிறைய இப்ப வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் இங்கெல்லாம் போணம்னா நிறைய சாப்பிட்றோமெல்ல அந்த மாரி ஐட்டம் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க
அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கெலாம் நம்ம கீரை வகைகள் எடுக்கலாமா தோழி
ஆ கீரை எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை முருங்கை கீரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கீரை ஆ கீரை எடுத்துக்கிறலா அப்புறம் வந்து உடம்பு குறையிறதுக்கு வந்து நீங்க உடம்பு குறையுனா காலையில வந்து வெறு வயிறு வயித்துல வந்து இந்த சொல்லுவாங்க இந்த பூசணிக்கா ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க ஆ
பூசிணிக்கா ஜூஸ் புதுசா கோல்டு ஆகும்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தோழி சளிடிக்கும்ன்னு
அது கொஞ்சம் நிறைய பேரு பெப்பர் போட்டு குடிப்பாங்க ஆமா வந்து பூசு ஒவ்வொருத்தரும் வந்து பூசுணி பச்சையை அடிச்சு குடி ப்பாங்க அப்படியும் குடிப்பாங்க ஒவ்வொருத்தரு வந்து ஆ வேக வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அடிச்சு முடிப்பாங்க அந்த மாதிரி குடிச்சா கூட சளி பிடிக்காது அதுல பச்சையை குடிச்சாலும் எ ஃபகட் வருமா
அதான் தோழி நா ஆ பச்சையா குடிச்சா சளி புடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் வேக வச்சு குடிக்கலாமா தோழி
அது என்னா தெரியலையே ஆனா நிறைய பேர் பச்சையா தான் குடிக்கராக நா பார்த்த அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் போட்டு குடிப்பாங்க
நீங்க எப்படி தோழி குடிச்சீங்க குடிச்சீங்களா
நா அதெல்லாம் குடிக்கல டயட்ல அளவா சாப்பிட்டுக்கிறது அதான் இந்த ரைஸ் கம்மியா தான் எடுத்துக்குடுவேன் காய்கறிகள் வெஜிடபிள் அது மாதிரி நிறையா எடுத்துக்குவேன் ஃப்ரூட்ஸ் நிறைய எ
மாவுச த தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாமா தோழி
ஆ எடுத்துக்கலாம் நிறைய சாப்பிடக் கூடாது கம்மியா சாப்பிடணும் மத்தது நிறையா சாப்பிட ஃப்ரூட்ஸ நட்ஸ் இருக்குது ஆல்மண்டு அப்புறம் இந்த பூசணி விதை அப்புறம் சியா சிட்ஸு அப்புறம் அ அது நிறைய சொல்றாங்கல்ல அப்புறம் அந்த இது ஆ ஆ அவ கூட பழம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ம் அவ கடா அப்புறம் வந்து தா ஆ வால்நட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பட்டுக்கலாம் ட்ரை ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுகலாம் சொல்லுவாங்க நல்லா எடுத்துக்கலாம்
ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்
நம்ம ஃபிட்னஸ் வந்து அவுங்க ட்ரைனிங்க அவுங்க குடுத்துருவாங்க தோழி கரெக்ட்டுங்ளா தோழி நம்ம நம்ம ஜிம்முக்கு போனோனா
ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு டூ மந்த் வந்து அவுங்க ட்ரைனிங் குடுப்பாங்க இப்டி இப்டி செய்யணுன் சொல்ட்டு இருப்பாங்க மாஸ்டர் இருப்பாங்க லேடிஸ்க்கு லேடிஸ் இருப்பாங்க ஜென்ஸ்க்கு இருப்பாங்க ஒரு சமயோ அப்புறோ வந்து நம்மளா பண்ணிக்கிறோ நாங்க போயிட்டு எக்கியூப்மெண்ட்லா ந நறைய இருக்கும்ல மிஷின்ஸ்லா அதுல நம்ம பண்ணிக்கலா ஃபஸ்ட்டு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அப்புறோ போக போக நார்மல ஆயிரு நம்மளா எல்லாமே தோணிடும் பண் பண்றதுக்கு
போக போக நம்பளுக்
ஆ கொஞ்சோ வெயிட்டு தூக்குனாதா கொஞ்சோ ஒடம்ப ஒடம்பு குறைக்கிறவங்க நல்லா வெயிட் தூக்க சொல்லுவாங்க
ஒடம்பு கொறைக்கறதுக்கு
ம் உள்ள அங்க நறைய வெயிட் மிஷின்லா நறைய இருக்குல்ல வெயிட்ஸ் இதல்லா தப்பல் எடுக்கிறது வெய் வெயிட் கணக்கான தப்பல்லா இருக்கு அ ஃபைவ் கேஜி சிக்ஸ் கேஜி செவன் எயிட் டு அப்பறோ லெக் பிரஸ்ஸு அந்த மாரிலா நறைய இதெல்லா கால வச்சு மேல தள்ளறது அப்பற வந்து ஜம்பிங் ஜம் ஜ ஜா அப்புறோ நறைய இது நறைய பண்ண சொல்லுவாங்க பாக்ஸ்ல ஜம்ப் பண்றது அந்த மாரிலா இருக்கு ம் ஹாடியா நறைய பண்ணம்னா வந்து சீக்கரோ வெயிட் லாஸ் பண்ணிர்லா ஹாடியானா நறையா ஓடுறது ஜம்ப் பண்றது குதிக்கிறது அத ஹாடியா அந்த மாரி ஐட்டம்லா நம்ம நறைய செய்யும்போது வெயிட் நறைய நல்லா லாஸ் ஆகு
இல்ல தோழி அத நம்ம பண்ணா நம்ம டயர்டா ஃபீல் ஆகு டயட்ல இருந்தா படுத்துட்டே இருக்கணு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நா ஒரு கேள்விப்பட்ருக்க ஒருத்தவுங்க சொல்லி இருக்காங்க
அதல்லாம் பண்ணா ரொம்ப டயர்ட் ஆயிரு
டய்ட் ஆயிடு ப ஆமாங்க தோழி படுத்து இருக்கற மாரி இருக்கு நம்ப கொஞ்சோ ரெஸ்ட்டு கேக்கணு பெட் ரெஸ்ட் இருக்கற மாரி இருக்கு நம்ப ஆனா வீட்டு வந்து வீட்டு வேல செய்ய முடியாது
நா அப்படிதா‌ போனே ஆனா வீட்டு வேலையு செஞ்ச ரொம்ப முடிஞ்ச அளவு போலி ரொம்ப ஓவர ஜெ ன்ஸ்லா பண்ணுவாங்கல்ல அவுங்க மசில் ஃபில்டப் பண்றதுக்கான்டி மே ஜென் ஸ் வந்து நறைய பண்ணுவாங்க ஆ ஆ அவுங்க மாரி அளவு கூட செய்ய தேவ இல்ல ஓரளவுக்கு லேடிஸ் வந்து ரொம்பயு அவுங்க ஹெல்த்த கேட்டுட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட்டு நம்பளுக்கு என்ன ஏதாவது ஹெல்த்துல வந்து ஏது ப்ராப்ளம் இருக்கான்னு கேப்பாங்க அதல்லா கேட்டுட்டு தா நம்மளுக்கு வந்து அதுக்கு தகுந்தாபடி அ ஒர்க் அவுட்லாம் பண்ண சொல்லுவாங்க
புரியுதுங்க தோழி நம்ம இருக்கற வெய்ட்டுக்கு கரெக்டான மெயின் ட்டனன்ஸ் இந்த வெய்ட் நம்ப தூக்கனா நம்ம எவுமே ஆஷ் இல்ல இந்த மாரி சொல்லுவாங்கள தோழி
ஆமா அமம் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கேப்பாங்க அப்புறோ வந்து உங்களுக்கு சுகர் பிரசர் ஏதாவது இருக்கான்னு கேப்பாங்க இப்பல்லா நறைய பேருக்கு சீக்கிரமே சுகர்லா வந்துடுதுல்ல அ சுகரு பிர்ரெஷரு எதா இருக் கான் பாப்பாங்க அப்புறோ பிசிக்கலி ஏதாவது ஏதாவது வேற பிரச்சன எதா இருக்கான்னு கேப்பாங்க நார்மலா அவுங்க நறைய அவுங்களுக்கு வந்து உள்ள போனங்களையுமே ஒரு ஆ ஒரு அவங்களோட ஆப்பு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஒரு ஆப் இருக்கு ஆம் அது ஓபன் பண்ணா நம்ம ரெகுலரா ஒர்க் அவுட் என்னன்ன பண்ணனு அதுலயே வரு எவ்ளோ நேரோ பண்றது எத்தனை டைம் பண்றது எடுத்தா எப்டி செய்றதுன்னு அதுலயே வரு அப்றோ அதுலயே பாத்துட்டு நம்மளு அத பாத்து அப்டியே அது என்ன புரியலன்னா அவுங்ககிட்ட கேட்டுக்கிடலா விட்டு பண்ணுவா அப்பற ஆமா ஆமா
அப்பறந்தா தோழி நானு நம்ம பக்கத்துல எதாச்சு இருந்தா பாத்துட்டு ஜிம் சேர்றே தோழி
ஆ சேர்ந்துக்கங்க ஆ ஜிம்மு ஏறத விட நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம வந்து கரெக்டா எடுக்கணு அந்த அது என்னன்னா அந்த ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணணு பச்சப்பயிறு இருக்குல மொளைக்க போற பச்சப்பயிறு வேக வச்சு ரொம்பயு வேக வைக்கா கூடாது லைட்டா வேக வச்சுட்டு ஃபாய்ல் பண்ணி அதோட கேரட்டு குக்கும்மர் இதெல்லா மிக்ஸ் பண்ணி சாலட் மாரி சாப்பிட்டுக்கலா அந்த மாரி சாப்பிட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆகு மார்னிங் வந்து நம்ம வந்து ஆ சப்பாத்தி தோச இட்லி எடுக்கற பதிலா பச்ச பயிரு இருக்குல நைட்டே மொத நாள் வந்து மதியமே ஊற வச்சுட்டோம்னா காலைல பார்க்கும்போது நல்லா லைட்டா மொளச்சிரு ஆ அத எடுத்து வேக வச்சுட்டு அது நீ மொதலவே சொல்லிருக்க வேண்டாமா ரொம்ப நல்லது கொழந்தைகளுக்குலா ஆ பச்சப்பயிறு வந்து லைட்டா மொளச்சிரு அதோட வந்து கேரட் வேக வச்சுட்டு நம்மளை டேஸ்ட்டுக்கு லைட்டா உப்பு போட்டு இந்த சூ இந்த உப்பு இருக்குல்ல டிக் சால்டு இருக்குல்ல இந்து உப்பு அது லைட்டா போட்டுக்கிறணு வேற உப்பு யூஸ் பண்ண கூடதுனு சொல்லுவாங்க போட்டுட்டு நம்மளுக்கு அது டேஸ்டுகு பெப்பர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலா அப்புறோ கேரட்டு குக்கும்மர் இதெல்லா அதோட ம் அதோட வச்சு சாப்பிட்டா நல்ல வெயிட் நல்லா லாஸ் ஆகு
புரியுதுங்க தோழி இதெல்லா சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு கம்மி ஆகறதுல வந்து இருக்கு பெனிபிட்ஸு
ம் இல்லல்ல வெயிட் நம்மளுக்கு லாஸ்ட்ல நல்லா தெரியு
வெயிட் லாஸ்சா
இப்ப நா போறதில்ல ஓரளவுக் டைட் இருந்துக்கிறது டைட்டா இருந்து இதுல டயட்லே இருந்துகிறது ரொம்பயெல்லா அதிகமா சாப்பிடுறது இல்ல ரைஸ் சாப்பிட்டாலு கூட ரொம்ப க அதிகமா சாப்பிடுறது இல்ல கம்மியா சாட்டுக்கிறது அந்த மாதிரிதா பண்ணிக்கிறது
நீங்க நீங்க அது நீங்க டயட்ல இருக்கு போது புடிச்ச புட்டு என்ன டோரி உங்களுக்கு
புடிச்சு ஃபுட்டெல்லா நறையா வரு சாப்பிட இந்த வெயிட் லாஸ்காண்டி நறையா அதெல்லா அவாய்ட் பண்ணிடுவே
வெயிட் லாஸ் புரியது அத பாத்தோடனே நமக்கு டெம்ப்ட் ஆவான் அவன் வேணா சாப்பிட வேணா
சும்மா இருந்தாலு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிற ஃபுட் எல்லா வாங்கி சாப்பிடுவாங்கல்ல பாக்க வச்சி வேணும்னே வேணும்னே கிட்டத்தல வச்சி சாப்பிடுவாங்க இப்டி பாரு டி பாரு நாங்க சாப்ட்ருவோமே எப்டி
ஆமாங்கனு சொல்லி நம்மளுக்கு சாப்பிடணும்ன்ற மாதிரி இருக்கு
சிக்கன் டிக்கா மீன் ஃப்ரை அந்தமாரில்லா போட்டது மட்டுந்தா காமிச்சிட்டே இருப்பாங்க இந்தா சாப்பிடுறியா சாப்பிடுறியான்னு சிக்கன் சாப்டலா ஒன்னு பிரச்சனை பிரச்சனை இல்ல புரோட்டின் ஐட்டம் எல்லா நறையா எடுத்துக்கலா ரைஸ் தா ரொம்ப கம்மி பண்ணு பண்ணணு அவ்ளோதா ரைஸ் கம்மி பண்ணா ஒடம்பு நல்லா குறையு நல்லா குறையு அப்புறோ பச்ச பயிரா ஆ பயிறு வகையில வந்து பச்சு பயிரு தா ரொம்ப நல்லது கேஸ்டபுள் இல்லாதது
புரியுதுங்க தோழி
ம் நாட்டு பச்ச பயிரு சொல்வாங்கல்ல அது எடுத்துக்கலா அது எதோ ஒரு நேரோ நம்ம வந்து சாப்பாடுக்கு பதிலா அத சாப்ட்டுக்கலா ம் நல்லா வெயிட் லாஸ் ஆகு ஃபஸ்ட்டு அறுவது கிலோ இருந்தே ஃபஸ்ட்டு அறுவது இருந்தே இப்ப வந்து அம்பத்தி ஆறுக்கே
பரவால்லயே தோழி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தோழி உங்களுக்கு
நா அம்பது கொண்டு வரலான்னுக்கறே ஆனா நெனச்சி கொண்டு வந்துர்லா ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முல்ல சாப்பாடு ஐட்டோ வந்து நம்முளுக்கு வந்து கொஞ்சோ நம் பிடிச்சமான ஐட்டம்ல்லா சாப்பட போது இல்ல மிருச்சம் பிடிச்சமான ஐட்டம் வீட்ல செய்வோம் இல்ல ஆ டேஸ்ட் பண்ற சொல்லி செரி டேஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய இருக்கு அப்ப சாப்ட்டுதா ஆக வேண்டி இருக்கு
புரியுதுங்க தோழி டேஸ்ட் கொஞ்சமாச்சி டேஸ்ட் க்கு எடுக்கலான்ட்டு
ம் ஆமா டேஸ்ட்டா செய்யு போது நமக்கு தோணும்ல்ல சாப்புட தோணு இப்ப நான்வெஜ்ல இதே நம்ம டிஃப்ரெண்டா செய்யறோம்னா
ஓகேங்க தோழி நா உங்களுக்கு அப்றோ கூப்புறே சந்தேகம் இருக்கு மோது
ஆ செரிங்க தோழி ஓகே